ஹலோ சஞ்சய்
ஹலோ
ஹலோ சஞ்சய் எப்படி இருக்க
நா நல்லாருக்கே கி நீ எப்டி இருக்க
நானு நல்லா இருக்கே அப்பரோ
சூப்பர் சூப்பர் இந்த வாரோ வா நண்பர்களோட மதுர
ப்டி அ
இந்த வாரோ
பேசு ஆ
மதுர திண்டுக்கலு சைடா ஒரு ஃபுல் ட்ரிப் போயிருந்தோ
ஆ
அந்த எடத்துல சாப்பாடு ரொம்ப பேமஸா இருந்துச்சு உம்
ஆ
அதான்டா முக்கியமான ரீசன் குறிப்பா திண்டுக்கல் தலப்பாகட்டி பிரியாணி சாப்படணு அப்டின்றதுக்கொசரமே போனே
ம் ஆனா அங்க சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷல் தா
ஆமா அந்த மணொ ஸ்பைசி டேஸ்ட்டு சாஃப்ட்டான மட்டனு
ம
செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்சு சென்னைல சாப்பறதுக்கு அங்க ஒரிஜ்னல் ச்ல சாப்பிடுறதுக்கு நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ம்
ம் அப்றோ
அப் திண்டுக்கல்ல இருக்கற பழைய பிரான்ஞ்ச் போனோ
அ
லன்ச்சு டைம்லா க்ரௌட் ரொம்ப அதிகோ ஆனா வெயிட் பண்ண அளவுக்கு சாப்பாடு டேஸ்ட்டு ஒர்த்துடா திண்டுக்கல் தலப்பாக்கட்டு திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு ப்ரியாணி தா
அது ஸ்பைசியா இருக்கு நல்லா காரொ சாரமா
ஆமா அங்க என்னன்ன ஆர்டர் பண்ண தெரியுமா மொதல்ல மட்டன் ப்ரியாணி ஆர்டர் பண்ணே அஞ்சு ஆர்டர் பண்ணோ அப்புறொ சிக்கன் சிக்ஸ்டி ஃபை ஒரு மூணு பிளேட் ஆர்டரு பண்ணோ
ம்
கோலா உருண்ட அஞ்சு பேர் போயிருந்தோ அப்டின்றதுனால அஞ்சு அப்பறம் கடசியா எல்லாத்தையு முடிக்கறதுக் கொசரொ ஜிகிர்தண்டா ஒரு அஞ்சு சொன்னோ எல்லாமே சூப்பர்
ஆ வேற ஏதும் டிஃப்ரண்டா ச ட்ரை பண்ணி பாக் அ ஆ
வேற டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ண தா அடுத்ததுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்ட்டே
ம்
பாதாம் பிசினு மில்க்கு எல்லா அப்டி கலந்து ரொம்ப ரெஃப்ரஸிங்கா இருந்துச்சு மதுர வெயிலுக்கு பர்ஃபெக்ட் ட்ரிங்க் அது தா
ம்
ஜிகிதண்டா ஜிகிர்தண்டா எப்டி இருந்துது
ஜிகிர்தண்டா அதெல்லா அருமையா இருந்துது ஜிகிர்தண்டா ஜிகிர்தண்டா தா நீ ஆயிரந்தா சொல்லு இல்ல ஆயிரத்தி ஒன்னாக் கூட சொல்லு ஆனா மதுர ஜிகிர்தண்டாவ அடிச்சுக்கறதுக்கு மதுரையிலேயே போய் அடிச்சுக்கறதுக்கு யாராலையு முடியாது மதுர ஜிகிர்தண்டா மதுர ஜிகிர்தண்டா தா
மதுரையில என் என்ன எடத்துலல்லா போய் பாத்தீங்க
ஆ மீனாட்சி கோயில் அம்மங் கோயிலு அப்பறோ நைட்டு லைட்லிங்ல டெம்பிள் ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த நைட்டு வெ வெளிச்சத்தில அப்டியே பாக்கறதுக்கு கோயில் ரொம்ப அப்டியே அழகா இருந்துச்சு மதுர மீனாச்சி அம்மங் கோயிலு பாக்கறதுக்கு
ம்
நீ ஃபோட்டோல மட்டுந்தா பாத்துருப்ப நேர்ல பாக்கணு ஒ ஏ ஆச இருக்கா இல்லையா
இருக்கு இருக்கு டிராவல் எப்டி போச்
அப்பனா கண்டிப்பா போடா அப்பனா கண்டிப்பா போடா வர கலை நயோ பாத்தா நம்ம தமிழ் கலாச்சாரோ எவ்ளோ பெருசுன்னு நமக்கு புரியு
ம் ட்ராவல்லா எப்டி போச்சு ட்ரெயின்ல போனீங்களா இல்ல பஸ்ஸுல போனீங்களா
ஆ ட்ராவலு நைட்டு ட்ரெயின்னு டா நல்லா ஜன்னலோரத்தமா கெடைச்சிது காலைல வெளிய அ எல்லாமே அப்டி பாக்கும்போது அப்டி செம ஃபீலா அப்டி அருமையா இருந்துச்சு
எது விண்டோ சீட்டா
ஆமா அப்டி இந்த கால காத்தால எந்திருச்சு அப்டியே ட்ரான்னோட மூலைல உக்காந்து அப்டியே இந்த பாக்குமோது டாடா அந்த வெளிச்சத்துல அப்டியே அந்த பஸ்ஸு போக போக ஏர் பஸ்ஸுல்ல ட்ரெயின்னு மாத்தி சொல்ட்ட அந்த ட்ரெயின்னு போக போக அப்டியே அந்த காத்தெல்லா இரு கேருந்து அப்டியே பட பட பட சூரிய வெளிச்ச பாக்குபோது ப்பா சூப்பரா இருந்துச்சு டா செம்மா ஃபீலு
ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணாலே அது ஒரு தனி சுகந்தா
ஆமா கத முக்கியமா ஃப்ரெண்ட்ஸோட போனா இன்னு ஃபண்ணு நீயி நானு நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்ல நம்ம எல்லா ஒண்ணா சேந்து போனோம்னா இன்னு ரொம்ப ஃபண்ணா இருக்கு
ஆமா ஆமா அது ஒரு விதமான சந்தோஷமா இருக்கோ
ஆமா நெறைய ஃபண்ணு அது இதுன்னு நடந்துச்சு
ம் எதாவ்து ஆ காமெடியான எதாதாது சொல்லு ஏன்ன என்ன நடந்ததுன்னு
காமெடியா
ம்
எ ஃப்ரெண்ட்டு ஒருத்த ஸ்பைசி பிரியாணி சாப்ட்டு நல்லா காரமான பிரியாணி சாப்ட்டு தண்ணிய தேடி ஓட்னா
ம்
அதுவு ஜிகர்தண்டா குடிச்சது அதுக்கப்புறோ கொஞ்சோ அப்டியே இதானா அந்த காரத்துக்கு அவ மதுர கொஞ்சோ காரமா செய்வாங்ளா காரசாரமா ஃபுட்டெல்லா அத சாப்ட்டதுக்கு அவனால காரோ தாங்க முடில இத்தனைக்கு அவ காரோ சேத்திக்காதவ அவ அந்தக் ரத்த சாப்ட்டோடனே தலைவனால முடியல என்னடா பண்றது இங்கிட்டு அங்கு து போடுறா அப்புறோ பாத்தட்டு ஜிகிர்தண்டாவ சொன்னே ஒரு ஜிகிர்தண்டாவ குடிச்சத்துக்கு அப்புறொதா தலைவன்னு க அப்டியே அமைதியானா
ம் ஹும் பட்ஜெட்லா எவ்ளோ ஆச்சு
பட்ஜெட்டா ஒருத்தருக்கு ஒரு மூணாயிரோ ஆயிருக்கோ அப்புறோ ட்ரெயின்ல போனது அ ஹோட்டல்ல தங்குனது சாப்பாடு எல்லா சேத்து ஆ எல்லாத் சேத்து மொத்தமா ஒருத்தருக்கு மூவாயிரோ பக்கோ வந்துரோகி
ம்
ம்
ரெண்டு நாள் ட்ரிப்பா மூணு நாள் ட்ரிப்பா இல்ல எத்தன நாள் ட்ரி
அதா அது வந்துட்டு ஒரு அ
ம் சொல்லு சொல்லு
அது ரெண்ட் நாள் ட்ரிப்பு தா க்கி மூண் நாள்லா இன்னொரு ஐநூறு ரூவா செய்து போட்டுக்லா மூவாத்தி ஐநூறுவா நல்லா இருந்ச்சு நல்லா மெமரஸ் கெடச்சது கம் போனதுக்கு மணி ஒர்த்து தான் நல்லா சுத்தி பாக்கலா ஜாலியா இருக்கலா மதுர மதுர தா
தோ பா நெஸ்ட்டு ட்ரிப் எங்க போற
நெக்ஸ்டா அடுத்தா அடுத்து எங்க போலான்ருக் எ அடுத்து போனா கொடைக்கானல் போணுனு நெனைக்கிறே அந்த க இதுல்லா அந்த சிலி சிலுனு காத்து கிளைமேட்க்கு அந்த க சேஞ்சு அடிக்கிற வெயிலு போயிட்டு அந்த சிலு சிலுன்ருக்க காத்துல போயிட்டு நல்லா அப்டியே ஒரு இப்ப வெயிலயே இருந்துட்டு நாமங் சென்னையில இருந்துட்டு வெயிலயே இருந்துட்டு போறோ பாத்தியா கொடைக்கானலுக்கு அப்டி போகும்போது அப்டியே ஒரு மாரி நமக்கு ஒரு மாரி அப்டியே ரொம்ப அழகா இருக்கு அப்பாடா
செரி வுடு நெக்ஸ்ட் டைம் நானு வரே
வாடா வாடா இந்த வொர கண்டிப்பா ஃபுல்லா சாப்பாடு
ம்
அதோட சேத்து டிராவல் விலாக் மாரி நம்ம பண்றோ அ ஒரு வீடியோ மாரி நாம பண்றோ செரியா
ஆ ஆ தாராளமா பண்ணி சாப்ட்டு பாப்போ
கேட்டு போலா செரியா டிர்ப்ஸ் டிரிப்பு எக்ஸ்பிரீயன்ஸ் பண்ற நா போய்ட்டு இருந்தனால எனக்குன்னு நல்லா இருக்கு எஸ்பீரியன்ஸு அந்த அனுபவோ இருக் ஓகே எதுக்குங்க இதுலா வாங்கி பேசிட்டு அதா வாயில வரமாட்டேது அந்த ட்ரிப்போட அனுபவ எனக்கு நல்லா இருக்கு அதனால நம்ம ட்ரிப்பு போறோக்கி மஜா பண்றோ
ம் செரி இன்னு கொஞ்சோ ஆக்ச்சுலா எத்தன பேரு எத்தன பேர் எல்லா போனீங்க என்னென்ன எடத்த தெளிவா சுத்தி பாத்தீங்க
நாங்களா நாங்க ஒரு அஞ்சி பேரு போனோ ஆ ரூம் பஜட்டா நாங்க ஒரு அஞ்சி பேர் போனோ அ அஞ்சி பேரு வந்துட்டு ஒருத்தர் மூவாயிரூவா போட்டுக்கிட்டோ எல்லாத்தையு சேர் பண்ணி மூவாயிரோ மூவாயிரனா மோ சேத்தி அமோன்ட் கையில வச்சிட்டு ஒருத்தனா நா வச்சிகிட்டா அமோன்ட்டு எல்லாத்தையு சேத் அமௌண்ட்டு நா வச்சிக்கிட்ட எல்லாரு அமௌண்ட் சேத்து
ஆ
சிகிட்டு அப்புறோ எல்லாரு ஒரே எடத்துல தான போறோ ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துட்டோ மதுரைக்கு டிக்கெட் எடுத்து மதுரைக்கு போய்ட்டோ மதுரைக் போயி்ட்டு என்னா பண்ணோ ட்ரெய்ன்ல் நல்லா ஒரு இல்ல இல்ல மதுரைக் போனதே ஒரு நல்லா படுத்துக்கிட்டு போற மாரி ட்ரெய்ன்ல போனோ ஏனா அங்கருந்து போறது லாங்கு அதனால படுத்துட்டு போற மாரி ட்ரெய்ன்லே போய்ட்டோ எல்லா படுத்துக்கிட்டு போயிட்டு போன ஒட்னே அப்டி மதுர அப்டி அந்த சினிமால்லா பாக்கற மாரி இந்த டிரைனிங் வெல்ல அ ப்டி ஒரு என்னா ஒரு அ கதா நாயக என்ட்ரி என்ட்ரி குடுப்பால்ல அந்த மாரி வந்து அப்டியே வெளிய பாத்து ஒரு என்ட்றி குடுத்துட்டு சூரியனுக்கு ஒரு முத்தத்த குடுத்துட்டு
ஆ
மதுரைல அப்டியே எறங்கிட்டு அண்ணா இங்க என்னன்னா நல்லா இருக்கு அப்டின் கேட்ட மதுரை எறங்கன ஒடனே அவரு ஒறங்கன ஒடனே சொன்னாரு மதுரைல ஜிகர்தண்டாதாப்பா பேமஸ்ஸு அத குள் பா நீங்க மதுரைக் வந்துட்டு இத குடிக்காம போனா நீ மத் ர மண்ணுக் செய்ற துரோகம் அப்படின்னாரு செரி வாங்கடா ட்ரிப் புக்குன்னு வந்துட்டோ ஆலுக்கொரு ஜிகிர் தண்டாவ போடுவோன் சிகிர் தண்டாவ போட்டோ எல்லாரு அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு அதுக்கப்பறோ பஸ்ஸு புடிச்சி போய் ஹோட்டல்ல ரூம் எடுத் து அது ஹோட்டலுக்கு ஆய்ரூவா ஆச்சி ப்ளஸ் சாப்பாடோட ரெண்டு நாள் ஸ்டேக்கு சாப்பாடோட அதுக்கப்புறமா வெளிய கூப்ட்டு போறது அது எல்லா அவுங்க பாத்துப்பாங்க அதெல்லா சேத்தி நல்லா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு நல்லா ஜாலியா போய்ட்டு என்ஜாய் பண்ட்டு பிரியாணி கிரியாணி கிரில்லு அது இதுன் நெறைய சாப்ட்டோ இன்னு சொல்லிக்கிட்டே போலா விக்கி போனத ட்ரிப்ப்புன்னு அது நிக்காது சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலா போலா கண்டிப்பா சரியா
ம்
தமிழ்நாட்ல இன்னு நெறைய இருக்கு போற போற வேண்டிய எடோ சரியா
செரி
போறோ
செரி நா ஃபிரீ ஆயிட்டு கூப்புறே நாளக்கி
சேரி விக்கி
ம் பாய்
ஆ பாய்